காலை வணக்கம்
காலை வணக்கம் நல்லாருக்கீங்ளா?
நல்லாருக்கே சார் நீங்க எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா?
நானு நல்லாருக்கே மேடம்
வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க நலமா இருக்காங்ளா?
வீட்ல எல்லா நலமா சௌக்கியமா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா?
இங்க சாப்டீங்ளா என்னா சாப்டீங்க?
ஆ சாப்டோ மேடம் இன்னைக் காலைல இட்லி
இட்லியா இட்லிக்கு என்னது சாம்பாரா தக்காளி சட்னியா இல்ல தேங்கா சட்னியா என்ன வச்சு சாப்டீங்க?
ஆ இட்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க சாம்பார் வச்சுக்க மாட்டோ ஆ சட்னி தேங்கா சட்னி தக்காளி சட்னி ரெண்டுத்தையு வச்சுப்போ
அப்டியா அப்ப ரெண்டு விதமா வச்சு சாப்டீங்க நல்லா சாப்ட்ருக்கீங்க
நல்ல சாப்டோ நீங்க என்ன சாப்டீங்க?
இங்க இன்னக்கி இடியாப்பம் அதுக்கப்றோ பட்டாணீன் சொல்வாங்கல்ல அதுல கொழம்பு மாரி வச்சிருந்தாங்க பட்டாணி கொழம்பு
நல்லா ஹெல்த்தியா சாப்ட்ரு க்கீங்க போல ஏன்னா வந்து பத் த்தீங்கனா கேரளல்லா காலேல வந்து பாத்தீங்கனா இடியாப்ப தா நெறய ஊர்ல வந்து கெடைக்கு உங்களுக்கு இட்லி எல்லா கெடக்காது ஏன்னா இடியாப் ப்ப வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த ஊர்ல
சேரி ஆஹா இடியாப்போ இடிய இட்லிய விட இடியப்ப தானா நல்லா இருக்கு
ஹலோ
கேக் தா இல்ல இ இட்லிய விட இடியாப்போ தான நல்லா இருக்கு இட்லிய விட இடியாப்போ தான நல்லா இருக்கு
ஆமா அதா நானு சொன்னே ரெண்டுமே ஒரு ஆவிள
உம் எனக்கு ஆமா ஆனா ரெண்டுத்துக்கு டேஸ்ட்டு வேற வேற இருக்குல்ல
ஆமா கண்டிப்பா இட்லிக்கு இட்லியோட டேஸ்ட்டு இருக்கு இடியாப்பத்துக்கு இடியாப்ப டேஸ்ட்டு இருக்குல்ல
ஆமா எனக்கு இட்லிய விட இடியாப்போ தா பிடிக்கு இன்னைக்கு கப்ஷா தா சாப்டலான்னு ஒரு ஆச
இப்ப ஒங்களுக்கு பிடுச்சதா சாப்ட்டீங்கன்னா நல்லா நெறய சாப்ட்ருப்பீங்க
நீங்க வேற நெறயல்லா சாப்டல ரெண்டு இடியப்போ தா சாப்ட்டே
ஓ செரி சரி நாங்க இங்க ரெண்டு இட்லி தாங்க
உம் நீங்க எப்பவுமே நா அப்டியேதானே சாப்டுவீங்க நாலு நாளைக்கு நாலு நாளைக்கு இ சாப்ட முடியாத அளவுக்கு க்கு
கண்டிப்பா கண்டிப்பா ஒங்க ஃப்ரெண்ட்டு ல நாங்க அப்டிதா சாப் ஆ
உம் ஆமா ஒங்கள மாரிதா அப்ப நானு இருக்கே ரெண்டு பேருக்கு பெருசா எந்த ஒரு வித்தியாசோ இல்லங்க
ஆமாங்க அதுவு இல்லாம நீங்க கப்சா பிரியர் கப்சாவுக்காக கவிதையே எழுதுன ஒரு
ஆமா கப்சாகா கவிதை எழுத தெரியு இதுக்கப்புறோ இடியாப்பத்துக்கு ஏதாச்சு கவிதை எழுதன்மா
ஆ இடியாபத்துக்கு எழுதுனீங்கன்னா இன்னு நல்லா இனிமையா இருக்கு
ஆனா இடியப்பத்த வந்து நம்ம ரசிச்சி ருசிச்சி சாப்பிட மாட்டோம்ல்ல அதனால கவிதை வருமாங்ரது தெரியல உங்களுக்கு பேக் க்ரவுன்ட்ல எதுவு டிவி கண்டிப்பாக கவிதைக்கு ரசனங்கிற ஒன்னு இருந்தா மட்டுதா நம்மளால கவிதைங்கிற ஒன்னு எழுதவே முடியு ரீட் பண்ண முடியு இல்லாம எப்பிடி வரு கவிதை
ஓஹ் கவிதை எனக்கு தெரிஞ்சி நால்லா சோகமா இருந்தாதா கவிதை எழுது
இங்க எப்ப பாரு சோகமான கவிதையே எழுதாதிங்க கொஞ்ச பாஸ் ஆ கொஞ்ச ஹாப்பினஸ் அந்த மாதிரி வாங்க அப்பிடி ஏதாது ஒரு நாலஞ்சி கவிதை எழுதுங்க அது கூட நீங்க எழுதிபாத்தீங்கன்னா அது கூட நல்லா இருக்கு
முயற்சி பண்றே நீங்க சொன்ன மாரி கொஞ்சம் பாசிட்டீவா இருக்கிறதையு வந்து நா முயற்சி
கண்டிப்பா எப்பவுமே நம்ம நக்கு திவா மட்டுமே இருக்க கூடாது லைஃப்ல எல்லா வரு போகு வாழ்க்கனாவே கஷ் வாழ்க்கனாலே கஷ்டம் நஷ்டம் எல்லாம் கலந்ததுதானே
ஆமா இன்பமும் துன்பமும் கலந்ததுதானே வாழ்க்கை
ஆமா இன்பம் மட்டுமே வாழ்க்கையா இருந்தா போரிங் ஆயிரு ரெண்டுமே கலந்து வந்தா மட்டும்தா அது நல்லா இருக்கு
ஆமாங்க நீங்க சொன்னத ஆட்டோ பின்னாடி கூட எழுதி வைக்கலா கண்டிப்பா
சொல்லி கண்டிப்பா இது பின்னாடி எழுதி வைக்க சொல்லனு
கண்டிப்பா எழுதிரலா எழுதிர் நீங்க சொன்னா போது அவுங்க எழுதிருவாங்க
ம் சொன்னா எழுதிருவாங்க எது சொல்ல மாட்டாங்க ஆனா எப்பமே ஆட்டோக்கு பின்னால கற்பிணிகளுக் இ இலவசம் அப்பிடிங்கிற மாரிதான எழுதிருப்பாங்க
அப்பிடிங்களா
அந்த மாதிரிதா எழுவி நா டிவில எல்லா பாத்திருக்கே அந்த மாதிரிதா எழுதிருக்கோ
அது எழுதியிருப்பாங்க அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னு வித்தியாசமா இருக்கு வேகமாய் வா ஆனா தொட்டு விடாதே இந்த மாரிலா எழுதியிருப்பாங்க இதெல்லா கவிதை அதோட அர்த்தோ என்னன் பாத்தீங்கன்னா நீங்க வேகமா வண்டி ஓட்டுங்க ஆனா என்ன வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடாதீங்க அப்பிடிங்கறதுதா அதோட மைய கருத்து அதா ஒரு கவிதையா அழகா
ஆ அப்படி கூட எழுதுவாங்க அது சரி அங்கெல்லா ப்படி வெயிலா இல்ல மழையா
இங்கல்லா நல்லா வெயில் மேடம்
உண்டு வெயில் கொளுத்தி எடுக்குது ஆ ஜூன் மாச ஆக்சுவலா நெறய மழ பெய்யனு சீசனா இருக்கணு இந்த வாட்டி இந்த ஜூனுக்கு என்னாச்சோ தெரியல்ல வெயில் பொழந்து கட்டிட்டு இருக்கு மனுஷன
ஆமாங்க நீங்க சொன்னது நியாயமானது அதுவு இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா யோகா டே
ம் ஆமா நீங்க சொன்ன மாரி யோகா டே ல நெறயா இப்ப யோகால்லா பண்ணிருக்கீங்க
இல்ல இன்னைக்கு வந்து வெயில் வந்து அதோட நேரோ வந்து பாத்தீங்கனா அதிகமா இருக்கு வெயில் வந்து சீக்கரோ வந்து மறயாது எ சீக்கிரமா உதயமாயிடும் ஆனா சீ சீக்கிரமா மறயாது
உம்ம் ஆமல்லா சொன்னீங்கல்ல ஞாபகத்துல இருக்கு ஒரு வருஷோ ஆறதுலதா இருக்கு
கண்டிப்பா நீங்க பத்து வருஷத்துக்கு இருக்குறது அதயே மறக்காம வச்சு ஞாபகமா வச்சிருப்பீங்கள்ள
உம் ஆனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது எல்லா ஞாபகத்துல இரு முப்பது வருஷோ இருபது வருஷோ அந்த மாரில்லா இருக்குறதுதா மைண்ட்ல வந்து ஞாபகத்ல இருக்காது இப்ப நீங்க கேட்ட மாரி இந்த மொகலாய ஆ அவுங்களோட கதையெல்லா கேட்டா நமக்கு அது தெரியாது மத்தபடி நம்ம நம்மள நம்ம சம்மந்தப்பட்டது அந்த மாதிரில்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கலா
புரியுது மேடம் அப்டினா இப்ப சமீப காலத்ல நடந்த விஷயங்கள் எல்லா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்றீங்க
அப்றோ ஓகேங்ளா உம் ஆமா கண்டிப்பா மறக்க முடியாத விஷயோ விஷயங்களு இருக்கு மறக்கனு நெனக்குற விஷயங்களு இருக்கு மரக்கனு நெனக்கிற விஷயங்களு வந்து மறந்துருவே
கண்டிப்பா மறக்கணும்னு நெனக்கிறத மறந்தால் தா மறக்காம இருக்குறது மனசுல நிக்குமுன்னு நா நெனக்குறே நீங்க என்னா நெனக்குறீங்க அத பத்தி
எனக்கு எப்டி சொல்றது நா ஒரு விஷயத்த எனக்கு ஒரு ஏதாவது ஒன்னு நடந்துச்சுன்னா அத மறந்துறணு அப்டின்னு நெனப்பே ஆனா நா நெறய வாட்டி நா அத மறக்கணுனு முயற்சி பண்ணிருக்கே சில சமயங்கள் அத மறந்துறணுன்னு நெனச்சாலுமே மறக்காம ஆ மனசுலயே இருந்துருக்கு அந்த மாதிரி விஷயங்கல்லா
அப்டிங்களா நீங்க சொன்ன மாரியே எனக்கு ஒரு விஷய வந்து மறக்க மறக்கணுன்னு நெனச்சே ஆனா என்னால மறக்க முடியல அது என்னானு பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ஓர்த் அவங்க வந்து ஒரு கத எனக்கு சொன்னாங்க அது ஒரு பேய் கத அன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன் நா ஒரு ஆமா மேடம் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு நடுராத்திரி இருக்கு பன்னெண்டு மணி அளவுல இருக்கு அவங்க எ கிட்ட சொன்னாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பேய் கத அவங்களுக்கு ஆனா பேய்னா பயோ இருந்தாலு அவங்க தைரியமா சொல்லிட் டாங்க ஆனா நா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோ அந்த பேய் பயோ இதெல்லாமே வந்து கொஞ்ச அதிகமா இருக்கிற ஒரு பையே
ஓ மேக்சி நா பார்த்ததுல வந்து சின்ன வயசுல இருக்கிறவங்கதா அத் எல்லாம் பயப்படுவாங்க பெரியவங்கல்லா கொஞ்ச மெச்சூரிட்டி வந்துடு அது வந்து பொய்யான ஒண்ணு அதுக்கெல்லா பயப்படக் கூடாதுன்னு இருப்பாங்க நா கேள்விப்பட்டு இருக்கே என்ன அல்லாம என்ன தவிர மத்த அவள சொல்றே
புரியுது நீங்க சொன்னது உண்மதா ஆனா என்ன பண்றது பயொன்ற ஒண்ணு அதுவு ஒரு என்ன சொல்றது கண்ணால நம்ம பாக்காத சில விஷயங்கள்லாம் அதுவு ஒண்ணு
கண்டிப்பா கண்டிப்பா
மண்டியாதை போவமா இரு அப்படின்னு அது மாரி தா இந்த பயோங் வந்து பாத்தீங்கன்னா பாத்தா தெரியாது இவருக்கு வந்து பயம் இருக்கா இல்லையா அப்படிங்கறதுல்லா தெரியாது
அப்படியா அது சரி ஆ ஆ
நீங்க ரொம்ப தைரியமான ஆள் னுநெனக்
நாந் தானே நா வந்து எப்டிச் சொல்றது தைரியம்ன்னு சொல்ல முடியாது பகல் நேரங்கள்ல நா தைரியமாதா இருக்கே ஆனா அந்த நைட்டு ஒரு பத்து பதினோரு மணி ஆயிடுச்சுன்னா நா வந்து ஆ பயந்தாங்கோழியா மாறிருதே அந்த மாதிரி
புரியுது புரியுது மேடம் அனா நீங்க என்ன பொறுத்த வரைக்கு ரொம்ப ஒரு தைரியமான ஆளு கப்சா செய்ய தெரிஞ்ச ஒரு ஆளு
அதெலா அதெல்லா நல்லா செய்வே
கண்டிப்பா வேற என்னெல்லா மேடம் செய்வீங்க
அதுக்கப்புறோ ப்ரொனி செஞ்சிருக்கே
வட்லப்பா செஞ்சிருக்கீங்களா
வட்லாப்போங்கறத நாங்க கேள்விப்பட்டிருக்கோ அனா அது எப்படின்னு எனக்கு செய்ய தெரியாது
ஓ செரிங்க இதெல்லா நானு கேள்விதா பட்ருக்கே
கென் எனக்கு நல்லா செய்ய தெரிஞ்சது என்னன்னா அந்த ப்ரொணி தா நல்லா செய்ய தெரியு
அப்டிங்ளா சூப்பர்
ஆமா கப்சாவு நல்லா பண்ணுவே கண்ணால பாத்து கையால செஞ்சுருவே
ரொம்ப அழகா சொன்னீங்க கண்ணால பாத்து கையால செய்வேன்ட்டு நீங்க அடுத்த தடவ நா கால் பண்றப்போ எனக்கு கண்டிப்பா அதோட ரெசிபி சொல்லுங்க
கண்டிப்பா கண்டிப்பா
ஓகே மேடம்
நம்மா மீண்டும் சந்திப்போம் ஓகே ஓகே நன்றி வணக்கம்
நன்றி